வணக்கம் தோ
நலமா இருக்கிங்ளா சாப்ட்டிங்ளா
ஆ நலா நலமா இருக்கே தோழி சாப்டே நீங்க சாப்ட்டிங்ளா
நாங்க எல்லாருமே சாப்ட்டாச்சு தோழி
ஆ ஓகே
ம் சொல்லுங்க தோழி தலைப்புக்குள்ள போலாமா
ஆ ஆ ஆ போலா தோழி ஆ எனக்கு அ ஆ கண் கண்ண சுத்தி ஆ கருவளைய நறைய இருக்கு தோழி
ம்
ஆ அத அத பத்தி உங்ளுக் எது தெரியுமா தோழி எதனால அந்த மாரி வருது அதுக் எது அத சரி பண்றதுக்கு எதாது குறிப்பிருந்தா சொல்லுங்க தோழி
தோழி இது வந்து நம்ம சின்ன பிள்ளைங்ளுக்காக சொல்லுவோல்ல சின்ன பசங்கள சொல்லுவோ நீ வந்து அதிகமா டி வி பாக்ற ஆ செல்ல பாக் கற அதனால தா உனக்கு இப்பிடி ஆகுது அப்டின் சொல்லி சொல்லுவாங்க இதுவுமே என்னய கேட்டாக்க ஒரு ரத் த ஓட்டத்தினால ரத்த நம்ம ஒடம்புல உள்ள சத்து கொறைவுனாலதா இது வருதுனே சொல்லி சொல்லலா அதுக்கு நறைய ட்ரிப்பு என்ன சொல்லுவாங்கனா க்கா ஆ தக்காளிய ஸ்லைஸ் பண்ணி வக்க சொல்லுவாங்க அப்டி இல்ல உருளக்கெழங்க ஸ்லைஸ் பண்ணி அத வந்து ரெண்டு கண்லயு ஒத்தி வச்சுக்ணு விள்ரிக்கா இதெல்லாமே கொஞ்சோ கொஞ்சோ நேரோ நம்மோ வந்து நம்மோ கண்ணுல ஒத்தி வெச்சுக்கணு அ அதுக்கப்றோ பாத்திங்கனா கொஞ்சோண்டு தக்காளி ஆ அதாது தக்காளி வந்து நல்லா மைய இது பண்ணிட்டு ம் அதொரு சாறு மட்டு இருந்தா போது அந்த வெதையெல்லா எடுத்துருங்க அந்த சாறு மட்டு இருந்தா போது அந் அந்த சார்ல கொஞ்சோண்டு சக்கரையு கொஞ்சோ காபித்தூளு போட்டு நம்ம என்ன காபி தூள் யூஸ் பண்றமோ அது அதுக்கு ந அந்த நரன் நரன் இருக்ல அது வேண்டா ஆ மைய இருக்குல காபித்தூளு அத போட்டு சக்கர தக்காளி ஆ காபி தூள் இது மூணு மட்டு போது இத வந்து வாரத்துல ஒரு ரெண்டு நாளோ மூணு நாளோ நல்லா அந்த கண்ண சுத்தீலு ஆ கருவளைய இருக்குன் சொல்றிங்கள அந்த எடத்துல வந்து போட்டு ஒரு அர மணி நேரோ அர மண் நேரோ வெச்சுட்டு நல்லா பச்சத்தண்ணிலயே நீங்க நார்மலா மூஞ்சிய ஃபேஸ் வாஷ் பண்ணீங்கனா நாலடைவுல அது மாறிடு தோழி அது போயிடு
ஓ சரி தோழி அ தோழி அப்புறோ வந்து அ இப்ப நீங்க கூறியவாரு இப்போ வந்து கண்ண சுத்தி கரு வளையோ வந்து தூங்காம இருந்தாலு இல்ல மன அழுத்தோ வந்து அதிகமா இருந்தாலு இந்த மாரி கண்ண சுத்தி கருவளையோ வரு அ சரியா ஒரு குறைந்தபட்சோ ஒரு நாளைக்கு வந்து எட்டு மணி நேரோ தூங்கணு ஆ அப்டினா சொல்றாங்க தோழி மருத்துவர்ட்ட ஆலோசன பண்ணும்போது அந்த மாரி நீங்க சரியா தூங்குறீங்ளா ஆ தினமு தண்ணி குடிக்கறீங்ளா அந்த மாரி கேக்கறாங்க தோழி அதிகமாக வந்து டி வி பாக்கறதோ இல்ல எதுவு ஓபனா நீங்க சொன்ன மாரியு அவுங்களு சொன்னாங்க தோழி
ஓ கண்டிப்பா வர வாய்ப்பு இருக்குங்க தோழி அதா நீங்க சொன்ன மாரி அந்த ரத்த ஓட்டோ நம்ம ஒடம்புல கொறையும்போது ஆ எந்தெந்த எடத்துல அந்த ரத்த ஓட்டம் போகலயோ அப்டில்லா நமக்கு வந்து அந்த பாதிப்ப வந்து வெளில எடுத்து காட்டறதா இப்டியெல்லா வ அதெல்லா நமக்கு அப்ப அத போய் நம்ம டா க்டர்ட்ட அணுகும்போது அவுங்க கேக்கிறது மொதல்ல நீங்க சொன்ன மாரி தூங்கல ச சரியா தூங்கல சரியா தண்ணி குடிக்கலன்னு சொல்லி சொல்லுவாங்க அடுத்து டி வி செல்லு பாக்கறதுதா தூக்கோன்றது தோழி இப்ப எல்லா நா பாத்தீங்கன்னா முன்னாடி சொல்லுவாங்க நா எட்டு மண் நேரோ கண்டிப்பா தூங்கணுனு சொல்லுவாங்க ஆனா இ இப்ப எடுக்கிற சூழ்நிலைலா தூங்குறீங்களான்னு கேட்டா கெடையவே கெடையாது தோழி ஏனா வாழ்க்கை ரொம்ப வேகமா ஓடிட்டு இரு க்கு அப்டின்னும்போது நம்ம இன்னோ கொஞ்சோ வேல பாக்கணோ இன்னோ கொஞ்சோ இது ப சேக் க்கணோ அப்டின்றதுக்காக நம்ம தூக்கத்தை அவாய்ட் பண்ணி ட்டு அந்த காலத்தின் வேகத்துல நம்ம ஓடிகிட்டுதா இருக்கோ
ம் ம் இப்ப தூக்கம் வராததுக்கு ஆ வந்து மன அழுத்தோந்தா வந்து காரணோ நம்ம மனல் வந்து அமைதியா இருந்தா வந்து நமக்கு தூக்கோ வரு அப்டின்னு சொல்றாங்க தோழி அ இப்ப வந்து ம மன அழுத்தத்த கொறைக்கிறதுக்கு வந்து நம்ம வந்து யோகா ஆ மூச்சு பயிற்சி ஆ அந்த மாரியெல்லா நம்ம வந்து பண்ணும்போது வந்து நம்மளோட மன அழுத்தோ வந்து கொ றையுது அப்டின்னு வந்து நெறய ஆய்வுகள் எல்லா சொல்லிருக்காங்க தோழி ஆ ஆ மூச்சு பயிற்சி நடைப்பயி மாரி இது பண்ணும்போ இரவு நம்ம உறங்கறதுக்கு முன்னாடி மனச வந்து அமைதிப்படுத்தி ட்டு ஒரு ஒரு சிறிய வகை தியானம் இல்ல மூச்சு பயிற்சி பண்ணிட்டு நம்ம உறங்க செல்லும்போது அ நமக்கு வந்து தூக்கோ வந்து நல்லா வரு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க தோழி உங்களுக்கு தெரிஞ்சு எதுவு மன அழுத்தத்த குறைக்கிறதுக்கு எதுவு வழிகள் இருந்தா சொல்லுங்க தோழி அத நா மத்தவங்களுக்கு பகிருவ
கண்டிப்பாக தோழி மன அழுத்தத்துக்கு முதல் காரணோ நம்மளோட வீட்டுடை சூழ்நிலைகளும் மற்ற அக்கம் பக்கத்தில் உள்ள சூழ்நிலைகள் ஆ எல்லாமே இருக்கு அ நம்ம இத வந்து ஒரு பாரமா எடுத்து நம்ம தலைக்கு மேல வெச்சுட்டு இருக்கிறதோ நம்ம மனசு ல சுமத்தி வெச்சிட்டு இருக்கிறது ஒரு வெயிட்டான ஒரு இதுதா அதயே நம்ம துவக்கி சுமத்து வெச்சுட்டுருக்கோ அது ஷோல்டர்ல ஒரு நம்ம நடந்து போயிட்டு இருக்கோ ஷோல்டர்ல வந்து ஒரு தூசு பட்டுருச்சு ஒரு எல பட்டுருச்சுனா ஃபூனு ஊதிட்டு போயிட்டே இருப்போ அதே போலதா இப்ப உள்ள பிரச் சனைகள எல்லா நம்ம ஃபூனு ஊதி தள்ளிட்டு அடுத்து என்னா பண்ணணு அப்டிங்கிறது மட்டு நம்ம யோ சிச்சோனா மன அழுத்ததுக்கு வேலையே இல்லாம போயிரு தோழி அ இன்றைக்கு இது நடக்கணு அப்டின்னும்போது அது நடந்துருச்சு முடிஞ்சிருச்சு அத திருப்பி நம்ம அத சுமந்துகிட்டு இருக்கவே கூடாது தோழி அடுத்து என்ன பண்ணணு அப்டிங்கறத போகணு அதே மாரி நீங்க சொன்ன மாரி நைட்டு நம்ம தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு யோகா பண்ணணு அப்டின்னு சொல்லும் போது ஆ கண்டிப்பா யோகா வந்து பண்ணுவாங்க தோழி யார் தெரியுங்களா அந்த வயசானவங்க மட் டுந்தா அத கட நடைமுறையில எடுத்துக்கிட்டு வருவாங்க ஆனா ஆ வீட்டு சூழ்நில இருக்க அந்த பெண்மணிகளோ அ கணவரோ பிள்ளை களு அத வந்து செய்யவே மாட்டாங்க ஆ வேல செஞ்ச அலுப்புல நம்ம போய் படுத்தா போது அப்டிங்கிற மாரிதா இருக்கு ஆ இந்த இந் இந்த அ இந்த சூழ்நிலைகள்ல்லா நா நெனைச்சோல்லா வச்சோங்களே நம்புளால தூங்க முடியாது நமக்கு தூக்கோ வராது அந்த எடத்துல யோகா பண்ணுறதுக்கு நமக்கு அந்த எடத்துல மனசு வராது அதனால எந்த ஒரு சுமையுமே நம்ம தூக்கி வச்சுக்காம அந்தந்த நேரத்தில அது நடந்துருச்சு முடிஞ்சிருச்சு இப்ப நம்ம சாப்பிட்டோ அடுத்த நம்ம தூங்கணு அப்டினு நம்மள நம்ம தயார்படுத்தி ட்டு நம்ம போய் இருந்தாலே அ நமக்கு தூக்கோ ஆல்ரெடி வந்துரு தோழி
ஆஹ் கூறினீர்கள் தோழி ஆ ஆ இன்ன இன்னும் வேற எதுவும் நா தகவல் இது பத்தி தெரிந்தால் கூறுங்கள் தோழி
கண்டிப்பாக தோழி நம்ம வந்து அ ம ன அழுத்தத்துக்கு இப்ப பாத்தீங்கன்னா நெறைய பேர் வந்து டாக்டர்கிட்ட போயிட்டு ஆ அ டாக்டர்ட்ட போய்ட்டு கவுன்சிலிங் அப்டின்னு சொல்லிட்டு பேசுறாங்க வெக்கிறாங்க கண்டிப்பா அது போனா ஆலோசனை கேட்கணு அவ்ங்க என்ன ஆலோசனை கூறாங்களோ அதுக் தா நம்ம நடந்துக்கணு ஆ எல்லாரு பண்றாங்க எல்லாரு சொல்றாங்க அப்டின்ற மாரி நம்மளோட செவிகள அவங்களுக்கு சாய்சோனா அது நமக்கு அது ஒத்து வராது தோழி நம்மளோட சூழ்நிலைலில நம்ம டாக் மறுத்த அ சொல்லுங்க தோழி
ஆ இப்ப மா மா மன அழுத்தோ அதிகமா வரும்போது தோழி அது அடுத்தடுத்த அந்த மன அழுத்தோ வந்து ஏ அதிக இன்னு பிரச்சன தா அது மன அழுத்தம் வந்து நாளைக்கி ரத்த அழுத்தமா த இது படுத்து அது வந்து உயரிய ரத்த அழுத்தத்தை ஏற்படுத்து அப்ப நமக்கு உயரிய ரத்த அழுத் தம் வரும்போது அடுத்தது நமக்கு இத இத இதயத்தை பாதிக்கு அந்த மாரி அப்டி சொல்றாங்க தோழி அந்த அளவுக்கு வந்து இத வந்து மன அழுத்தம் வந்து இதுல வந்து ரொம்ப ஒரு பெரிய பங்கு வகிக்கிது எல்லாருக்குமே இப்ப இந்த மன அழுத்தங்க த்த வந்து நூத்துல ஒரு தொ தொணூத்தி ஐந்து விழுக்காடு நம பர்களுக்கு இருக்கிறது தோழி ஒரு ஐந்து விழுக்காடு தான் மனழுத்தம் இல்லாம இருக்கிறார்கள் இப்ப குழந்தைங்கங்களுக்கு கூட மன அழுத்தாங்கிறது ஒரு மின்னாடி மன அழு சொன்னா ஒரு ஒரு குடும்பத்துல இருக்கவங்க குடும்பத்துல ஏதாவது ஒரு பிரச்சனைல இருக் கவ்ங்க வேலைக்கி செல்றவங்க அவுங்களுக்கு தா மன அழுத்தோ இருக்கு இ ப்ப வந்து பள்ளி சிறுவர்களுக்கு அந்த மாரி இருக்கவங்களுக்கே மன அழுத்தோ இருக்கு
கண்டிப்பாக தோழி இது என்னுடைய வீட்டிலேயே நடந்திருக்கு தோழி ம் இது என்னுடைய வீட்டிலேயே நடந்திருக்கு தோழி ஆ கண்டிப்பாக தோழி ஆ எனது கணவர் வந்து ஒரு அ சாதாரண ஒரு வேலையதான் பாத்துட்டு இருந்தாரு அவருக்கு திடீரென்று மாரை மாரடைப்பு வந்து அவருக்கு மன அழுத்த னாலுதான் மாரடைப்பு வந்தது அப்டின்னு சொல்லி அவர் ஒரு நாள் எறந்துட்டரு காலையில வேலைக்கு போனவரு நைட் ஆம்புலன்ஸ்ல தா வந்தாங்க அப்ப இது வந்து எ எங்க குடும்பத்தில நாங்க மூணே பேர் நாங்க நாலே பேர் அவர் ஒருத்தரு போனதுனால மூணு பேர் அதை எங்களாலை ஏத்துக்கவே முடியல ஒரு பைய மாற்றத்திறனாளி அப்டிங்கிறதுனால அத அந்த பையனால அதையு ஏத்துக்க முடியல சின்ன பைய அந்த பையனாலயையு எங்க மூணு பேத்தனாலே அத ஏத்துக்க முடியாத ஒரு பட்சத்தில நாங்க அடுத்து என்னாப் பண்ணனு அப்டிங்கறது கூட எங்களுக்கு தெரிய சொந்தோ பந்தோ எல்லாரு மே விட்டுட்டு போயிட்டாங்க ஏன்னா நா ங்க லவ் மேரேஜ் அப்டிங்கறதுனால இந்த சைடு யாரும் பாக்கல அந்த சைடு யாரும் பாக்கல இது வந்து பாட டத்துல தா நம்ம பாத்துகுட்டு இருந்திருப்போ ஆனா நடைமுறையில நானே அத அனுபவிச்சிருக்கே அப்டின் போது மா ன அழுத்த எங்களுக்கு ஜாஸ்தி ஆயிருச்சு எனக்கு மட்டுந்தா அப்டிங்கிறது நா இருந்தே அந்த மன அழு த திடீர்னு இருதயத்துக்கு பாதிக்கிற அளவுக்கு ஆயிருச்சு கை கால் செயல் இழக்கப்படும் அ அப்டின்ரு டாக்டரோட இதோட நாங்க போய் உட்காந்துருந்தோ அப் ப்ப என்னோட ரெண்டு பையனுக்குமே செக் பண்ணி பாக்கர்துல அவுங்களுக்கு அந்த மன அழுத்தோ அ ஹ ஹெவியா இருக்கு அவுங்களுக்கு இந்த பிரச்சன இருக்கு மூணு பேருமே ஏதாவது ஒன்னு பண்ணனு அப்டின் டாக்டர் ட போய்ட்டு கவுன்சிலி்ங் கொடுத்து பே ஈசி அ நாளடைவுல மாத்தர அ மாத்தரைகள் லா நாங்க எடுத்துக்கிட்டோ ஆனாலுமஅந்த நடுவுல இருக்க அந்த மாற்றுத்திறனாளிக்கு குடுக்க கூடாதுன்னு சொல்ட்டாங்க அந்த பையனுக்கு மாத்தர கொடுத் த்தீங்கனா அவனுக்கு ஹெவிஆயுருன்னு சொல்ட்டு மாத்தர குடுக்கக் கூடாது அப்ப அவருக்கு என்ன பண்ணனு அப்டின்னு போது அ வெளி இடங்களுக்கு கூட்டிட்டு போங்க அ கொழந்தங்க விளையாடுற இடத்துக்கு கூட்டிட்டு போங்க அ வந்து ச் இந்த பார்க் எல்லா இருக்குல அந்த மாரி எடத்துக்குலா எல்லா நீங்க கூட்டிட் ப்பே அவுங்களுக்கு அந்த மன ரீ தியா அத ந்து அந்த இத உடச்சு வெளில நீங்க வரணு மாற்றத்த கொண்டு வரணு ஆ முடுஞ்ச அளவுக்கு நீங்க இருக்கிற வீட்டுக் து பக்கத்துல எங்கிட்டாது மாத்திக்கோங்க ஏனா இது வந்து வாடகை வீடு தா சொந்த வீடா இருந்தா கூட நம்ம மாற முடியாது அதனால நீங்க வந்துட்டு மாத் த்தணு அந்த பயனுக்கு சூழ்நிலைய மாத்துனா மட்டுந்தா நீ மன அழுத்தத்துல இருந்து வெளில வர முடியு அப்டிங்கிற சூழ்நிலல எங்க மூணு பேத்துக்குமே நாங்க இருந்தோ அது ரொம்ப பெ பெரிய பிரச்சன தோழி கண்டிப்பா மன அழுத்த வந்து இருதயத்த வரயுலு பாதிக் க்யு இதயத்த பாதிக்கு அப்டிங்கறது நாங்க முற்றிலுமா அத உணர்ந்துருக்கோ
இவ்ளோ நாள் நானு அதைய கேள்விப்பட்டு இருக்கே தோழி ஆனால் நீங்க ஒ ரு உண்மை சம்பவத்துடன் எடுத்துக்காட்டி கூறும்போது மன அழுத்தம் வந்து எவ்வளவு மோசமானது என்பதை வந்து நான் நன்றாக தெரிந்து கொண்டேன் தோழி அ நீங்கள் இவ்ள இவளோ க டினமான சூழ்நிலையை எப்டி கையாண்டிருப்பீர்கள் என்று நினைக்கும் போதே மிகவும் வருத்தமாக இருக்கிறது தோழி பழைய படாதீர்கள் அத்தனை சூழ்நிலையும் மாறிவிடும்
கண்டிப்பாக தோழி கண்டிப்பா இவ்ளோ பி ஆப் நம் குடுத்து இதுல தோழிகள் நெறய பேரும் தோழர்கள் நெறய பேரும் என்னோ னோடைய பங்கை நா ஷே ஷேர் பண்றது இப்ப நா என்னோட இந்த பகிர்ந்துக்கிறதுல நா ரொம்ப சந்தோஷப்படுறே தோழி ஆ இப் இப்ப நாங்க அதுல இருந்து வெளில வந்திருக்கோ அப்டினும்போது எனக் கொஞ்ச சந்தோஷமா தா இருக்கு தோழி அ அ ஒங்களோட பேசுனதுல எனக்கு ரொம்ப கண்டிப்பா அ ம மிக்க மகிழ்ச்சி தோழி நன்றி வணக்கம் கண்டிப்பாக தோழி நன்றி